ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது
ஆ
ஓகே சொல்லுங்க
என்ன நா சொல்றது திரும்பி திரும்பி சொல்லிட் இருக்கீங்க
அதா ஏதாச்சி கன்டன்ட் இருக்குமானு யோசிக்கிறே
ம் நம்ம எதுனா வெளால்லாம் கேம்
ஆ ஓகே
ஆ நீங்க சொல்லுங்க என்ன கேம் வெளால்லா
ன் வள்ளால்லான் சொன்னது யாரு அப்ப யார் முடிவு பண்ணு
ஆனா நீங்க வந்து எதனா உங்குளுக் உங்களோட ஒப்பீனியன் உங்களோட சாய்ஸ்
என்னோட சாய்ஸ்
நீங்கதா விடுகத நெறைய கேப்பீங்ளே
அது இல்ல மெமரி சேலஞ்ச்
ஓகே
ஒன் டூ டென் அ எக்ஸாம்பிள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் இஸ் அ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயி
ஒத வந்து ஒன்னொருத்தரும் மாத்தி மாத்தி சொல்ணுமா
ஆ லெட்ஸ் ஸ்டார்ட்
ஓகே செரி நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க
ஓகே ஒன்
டூ
த்ரீ
ஃபோர்
ஃபைவ்
சிக்ஸ்
செவன்
எயிட்
நைன்
டென்
ஓகே ஃபைவே ஃபைவ்
யோசிங்க யோசிங்க நல்லா டைம் எடுத்து யோசிங்க நீங்க
ம் மேங்கோ மேங்கோ மேங்கோ
ஓகே ம் மாம்பழமா மேங்கோவா
மாம்பழம்
ம் நீங்க சொல் நீங்கதா ஆரம்பிக்கணு
ம் ஒன்
டூ
த்ரீ
ஃபோர்
மாம்பழம்
சிக்ஸ்
செவன்
எயிட்
நைன்
டென்
ஆக்கே
அ ஓகே நா இப்ப சொல்றே
ம்
ஃபோர் வந்து நா ஒரு தடவ சொன்னா நூறு தடவ சொன்ன மாரி
ஓகே ஓகே
ஒன்
டூ
த்ரீ
நா ஒரு தடவ சொன்னா நூறு தடவ சொன்ன மாதிரி
ஃபைவ்
தப்பு அவுட்டு மாம்பழ
ஐயையோ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஃபர்ஸ்ட்லருந்து ஃபர்ஸ்ட்லருந்து ஃபர்ஸ்ட்லருந்து ஃபர்ஸ்ட்லருந்து ஃபர்ஸ்ட்லருந்து அடுத்தது ஃபர்ஸ்ட்லருந்து இப்பதா புரிஞ்சிச்சு கேமு இது ட்ரயல்ஸ் ஓகே
ப்பா சூப்ரா மாத்தன
ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆமா இது ட்ரயல்ஸ்தா நீங்கதா ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணுங்க
ஒன் த்ரீ
ஃபோர் சிக்ஸ்
செவன்
ஏய்ட்
நைன்
டென்
ம் டென் நீங்கதா சொன்னது அதனால ஸ்டார்ட் நீங்கதா பண்ணு
ஓ நாதா இப்ப சொல்னுமா
ம்
சேரி த்ரீ
ம்
த்ரீ இல்ல ஃபோரே வச்சுக்கோங்க ஃபோர் வந்து நா ஒரு தடவ சொன்னா நூறு தடவ சொன்ன மாரி
ஓகே ம்
ஒன்
டு
த்ரீ
ஒரு தடவ சொன்னா நூறு தடவ சொன்னா மாரி
ஃக்கைவ்
சிக்ஸ்
செவன்
எய்ட்
நைன்
டென்
ம் இது நீங்கதா
நயன் இஸ் அ செவன்
ஓகே
ம்
நீங்கதா ஆரம்பிக்கணு டு
த்ரி
நா ஒரு தடவ சொன்னா நூறு தடவ சொன்ன மாரி சிக்ஸ்
சவன்
ஏய்ட்
சவன்
டென்
ம்
நானா
ஆ
சேரி நா சொல்டே
ம்
டூ வந்து செல்லோ
ஓகே ஓகே
ம் வொன்
செல்லோ நா ஒரு தடவ சொன்னா நூறு தடவ சொன்ன மாரி டிஸ்
ஃபைவ்
சிக்ஸ்
சவன்
ஏய்ட்
சவன்
டென்
நீங்க தா
ம் நம்பர் ஒன் இஸ் பிரிதிலிட்டி பேபி
பீரீட்டி லிட்டில் பேபியா ஆ சேர் சொல்லுங்க
ப்ரீட்டி லிட்டில் பேபி
செல்லோ
த்ரீ
நா ஒரு தடவ சொன்னா நூறு தடவ சொன்ன மாரி
ஃபைவ்
சிக்ஸ்
சவன்
ஏய்ட்
சவன்
டென்
ஆ
நான் சொல்லணுமா சிக்ஸ் வந்து ஓ மை காட்
ஓகே
ஓகே
அக்
பிரீட்டி லிட்டில் பேபி
ஆ ம் டூ
அவுட்டு
சார் செல்லோ செல்லோ செல்லோ செல்லோ செல்லோ நா ஒட்னே மாத்திட ஒரு செகண்ட் கூட கேப்
செரி உங்குளுக்கு நா வந்து ஒரு வாய்ப்பு அடிக்கிறே
அவுகே செல்லோ
த்ரீ
ஏங்க ஒரு தடவ சொன்னா நூறு தடவ சொன்ன மாரி
ஃபைவ்
ஐயோ ஒரு நிமிஷோ
ம்
ஐயயோ மறந்துட்டே
உங்க ஃப்ரெண்ட யாருனா நினைங்க
ஐயையோ நா ம அதுதா காதுல காதுலக்கா நா வந்து ரெண்டாவ்து வாட்டி இது சொன்னேன்ல அதனால மறந்துட்டனே
மறந்துட்டீங்களா நா வேணா க்லு குடுக்குவா ஃபஸ்ட் லெட் லெட்டர் வந்து ஓ ல ஸ்டார்ட் ஆகு
ஓ ல சாட் ஆகுமா ஓ ல நறைய வர்டு இருக்கே
ஓ ஓ நீங்க தப்பா மீன் பண்ணிக்காதிங்க ஆ வ வர்டே வேர்டே ஓலத சாட் ஆகு மூணு மூணு மூணு வேர்டு
மூனு வர்டா என வர்டு தெரிலயே
மூணாவது வேர்டு வந்து கடவுள்ன்னு வச்சுக்கோங்க
ஓ மை காட்
ஆ சவன்
எய்ட்
சவன்
டென்
ம் இப்ப நீங்க தா
நானா இப்ப த்ரீ வந்து ஆ கி கி
ம் ஓகே நீங்க தா ஸ்டார்ட் பண்ணுங்க
பிரிட்டில் லிட்டல் பேபி
செல்லோ
கி கி
நா ஒரு தடவ சொன்னா நூறு தடவ சொன்ன மாரி
ஃபைவ்
ஓ மை காட்
சவன்
எய்ட்
சவன்
டென்
ம்
நானா டென் வந்து சிக்ஸு
ஓ ஓகே
உம்
ச்டார்ட்
நம்ம ஃபாஸ்டா போலாமா கொஞ்சோ
ஆ ஓகே
உம் பிரீட்டி லிட்டில் பேபி
செல்லோ
கிகி
நா ஒரு தடவ சொன்னா நூறு தடவ சொன்ன மாரி
ஃபைவ்
ஓ மை காட்
சவன்
எய்ட்
செவன்
சிக்ஸ்
நீங்கதா
ஆ ஓகே ஆ ஃபைவ்வு ஃபைவ் எஸ் மியாவ்
ஓகே ஆரம்பிங்க
ப்ரிட்டி லிட்டில் பேபி
செல்லோ மறந்துட்டீங்களா நா ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாரி
மியாவ்
சிக்ஸ்
தப்பு ஓ மை காட்
அய் அய் யோ ஓ சரி சரி சரி உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் ஒரே ஒரு சான்ஸ் ஓ மை காட்
ஆ செவன்
எய்ட்
செவன்
சிக்ஸ்
ஓகே
நானா நீங்களா
நீங்க நான்தா இது சொன்னே மியாவ்
ஆமா ஓகே இப்ப ஓவர் ஆல் சிக்ஸ் மட்டு தா பேலன்ஸ் இருக் கோ ஆஹா செவன் நா எயிட் ஆ சரி நா ரெண்டுமே சொல்லிறே யாரு கம்ப்ளீட் பண்றா பாக்கலா
ஆ ஓகே
செவன் செவன் வந்து ஹலோ எயிட் வந்து எஸ்கியூஸ் மீ ஓகே
ஹலோ எஸ்கியூஸ் மீ
எஸ் ஆ ஓகே ஓகேவா ஸ்டார்ட் பண்லாமா லிட்டில் லிட்டில் பேபி
செல்லோ
கீ கீ
நா ஒரு தடவ சொன்னா நூறு தடவ சொன்ன மாரி
அய்யயோ அஞ்சாவது
மறந்தாச்சா மறந்தாச்சா மறந்தாச்சா
ஐயஐயா ஓமை இல்ல சிக்ஸு தா ஓமை காடு ஃபைவ் வந்து
கன்டினியூ பண்லா வெயிட் பண்ணுங்க
சேரி நீங்க போங்க நா கட் பண்றே பாய்
ஓகே